வணக்கம் தோழி அ கே பேசற்து கேக்குது தோழி தெளிவா கேக்குது செரிங் அ நல்லாருக்கங்க தோழி நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நல்லார்க்கே தோழி ஆ இப்ப வந்து பாத் திங்னா தோழி இப்ப வந்து நம்ம ஒரு ட்ராவலிங் பண்றோ மாதுரி இருக்கு இல்யா அந்த மாதுரி நேரத்துல வந்துட்டு ட்டிராவல் பண்ணும்போது ந சில பேர்க்கு வந்துட்டு ஒரு மாரி தல சுத்துற மாதுரி இருக்கு வாமிட் வர மாரி இருக்கு அந்த மாதுரிய இருக்கும்போது வந்தட்டு எந்த மாதுரி ஒரு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்லா இப்ப ஒரு ட்டிராவல் பண்றோ ஒரு எ வெ விடியற் காத்தால எழ்ந்துருச்சு நம்ம ஒரு ஊருக் போறோ அந்த மாரினா வந்து ம்ம் ஒர்த்தர் ஓட்டிட்ருக்காங்க நம்ம வந்துட்டு ஒக்காந்துட்ருப்போ அப்ப வந்து நமக்கு தூக்கமு வராது பட்டு ரொம்ப நம்ம எதுவு சாப்ட்டு இருக்க மாட்டோ இருந்தாலுவந்துட்டு ஒரு மாரி கொமட்டிட்டு வர மாரி ஒரு ஃபீல் இருந்துகுட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது இதுக்காக வந்துட்டு நடுவ்ல நெறய தடவ பிரேக் எடுத்துட்டு போறா மார்ருக் போ நம்ம போற எடத்துக்கு வந்து நம்ம லேட்டா போகுற மாரி ஆயிடு இந்த மாரி ஒரு சமயத்துல என்ன பண்லா அப்டின் நீங்க நெனக்கிறீங்க தோழி
ஆ இந்த மாரி சமயத்துல நீங்க வந்துட்டு வெறும் வயித்துல போனு இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு போலா அந்த மாரி எண்ணம் எல்லாம இருக்கு அந்த மாரி இல்லாம வெறும் வயிதுலேய நீங்க போயிக்கிலா இந்த மாரி பயணம் செல்லம்போது மெயினாக வந்துட்டு உங்களுக்கு இந்த திரும்பற எடோ ஹேர் பின் பெண்டுன் சொல்லுவாங்க அந்த மாரி எடத்துலதா வந்து ரொம்ப ஷென்சேஷனலா இருக்கு அந்த மாரி சமயத்துல வந்து நீங்க எதுக்கோ வந்துட்டு தில சில பேத்துக்கு வந்து பாத்தீங்னா ஒமட்டிட்டு வரு சில பேத்துக்கு வந்து தலவலி அந்த மாரி வரு எனக்கு வந்து பாத்தீங்கனா தலவலி அந்த மாரிதா வரு ஒமட்ரது பெருசா இருக்காது நா டூ வீலர்ல போகும்போது நா ஜாலியா போயிருவே ஆனா வந்து நான்கு சகர வாகனோ போம்போது தா அங்க வந்து சிரமம் வந்து எனக்கு இருக்கும் அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில வந்து எப்பவுமே ஒரு விக்சோ இல்ல எதாவ்து ஒரு தைலம் வந்து வச்சுக்கிட்டே இருக்னு அவுங்குளோட ஹேண்ட்பேக்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கனா எலுபச்ச பழம் இருக்கு பாத்தீங்களா எலுமிச்ச பொழம் வந்து அத எடுத்துட்டு நீங்க அத ஸ்மெல் மட்டு ஸ்மெல் மட் டு நீங்க பண்ணா போது ஸ்மெல் மட்டு எப்பவுமே இது பண்ணி எறங்குற வரக்குமே இந்த ஸ்மெல்ல இது பண்ணிக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாம எனக்கொஞ்ச காத்தோட்டமா வர மாதுரி நீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏசி போட்டு உட்டு கதவெல்லாமே க்ளோஸ் பண்ணிருவாங்க அந்த ஜன்னல் இதெல்லாமே ஏ கணருமே அப்டிதா பண்ணிவாரு அந்த மாரி இருக்கம்போது நமக்கு எஸ்ட்ரா அடச் சு வச்ச மாதுரிதா இருக்கு அந்த மாதுரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப செரமமா இருக்கு அத்னால என்ன பண்றீங்னா கொஞ்ச காத்தோட்ட உள்ள வர மாரி ஜன்னல் கொஞ்ச தொறந்து உட்டு வேடிக் பாத்துட் வந்தீங்க அப்டினா உங்க கான்சன்ட்ரேஷன் நீ அந்த பக்க இருக்கம்போது அந்த டைவெர்ட் ஆகும்போது உங்குளுக்கு அந்த இது வந்து இருக்காது அந்த ஷன்சேஷன்ல் வந்து இருக்கா இல்ல நீங்க அதயே நனச்சி ட்ரு வந்தீங்கன்னா கண்டிப்ப ஓமட்ரல வர மாரியேதா இருக்
கண்டிப்பா ம் ம்
ஆமாங்க தோழி இப்போ வந்து பாத்தீங்னா சில பேர் பயணம் போகும்போது அவுங்க வந்து என்னதா வந்துட்டு அ வயதானவர்களா இருந்தாலுமே அவுங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது ஒடம்பு நல்லா இருக்கு சாப்ட சாப்பிட்டே வருவாங்க வண்டியிலேயே அந்த மாரி இருக்றவங்களுக்கு எல்லா எதுவாகாது பட் இந்த மாரி சென்சேஷனல் இருக்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த நேரத்துல சாப் றது பயணத்தின் போது ஆ தோழி ரொம்ப எறச்சல் சத்தமா இருக்கு தோழி
ஆ
சேரிங்க தோழி இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு அ அந்த இது வந்து இது பண்ணிக்லா சோ அந்த நேரத்துல எதுவுமே ஒன்னு சாப்டாம நீங்க வீட்ல இருந்து கெளம்பும்போதும் சரி இல்ல ஒரு கடயில நீங்க சாப்ட்டு போறீங்கனாலு சரி அந்த நேரத்ல வந்து வயிறு ஒரு ஃபுல் வயிரா சாப்டாம ஒரு எம்டிய ஓரளவுக்கு சாப்ட்டீங்க அப்டின்னா கரெக்டா இருக்குங்க தோழி
உம்
ஆமாங்க தோழி சொல்லுங்க தோழி ஹலோ
ஆ வேற என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலா தோழி இப்ப வந்துட்டு எனக்கு இப்போ ட்ராவல் பண்ணும் போது எப்டின்னா வந்து இப்பதா நா வந்துட்டு ஒரு ரீசண்டா ஒரு டிரிப் மாதிரி போணு அப்ப என்ன ஆகுதுன்னா நா இப்போ முன்னாடி சீட் இல்ல இப்போ ஓட்டுறாங்கன்னா ஒங்கலுக்கு பக்கத்ல இருக்கு இல்லையா சீட்டு அதுல ஒக்காந்துட்டு இப்ப பெல்ட்டு போட்டுக்கிட்டோனா எனக்கு அந்த வாமிட்டிங் இதுவே வந்து இருக்க மாட்டேங்குது அது ஏன்னே தெரியல ஏன்னா வந்துட்டு சீட்ல நல்லா நம்ம டைட்டா ஒக் ஒக்காந்துட்டு அந்த ஒரு பெல்ட்டு போட்டுக்கிட்டோனா நம்ம அந்த பக்கோ இந்த பக்கோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த ஆட்டம் இருக்காது அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்துட்டு எனக்கு கொறயுது அப்டின்னு சொன்னாங்க இதே வந்துட்டு எனக்கு பின்னாடி ஒக்காரம் போது என்ன ஆகுதுன்னா நம்ம எதுவும் பெல்ட்டும் போட மாட்டோ பக்கத்துலயு யாரு ஒக்காந்து இருக்க மாட்டாங்க அப்ப வந்துட்டு ரொம்ப அந்த ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப தல சுத்துறதோ ஒரு மாரி வாமிட்டிங் இது வந்து அ எப்டி சொல்றதுன்னா எனக்கு வந்து அந்த மாரி ஒரு ஃபீலே இருக்காது இது வரைக்கு அந்த மாரி இருந்ததே கெடயாது அந்த வாமிட் அப்டிங்தெல்லா இருந்ததே இல்ல ஆனா வந்துட்டு மாரி பின்னாடி பின்னாடி வந்து தனியா ஆ தனியா ஒக்காரும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குறதுனாலே எனக்கு அந்த வாமிட்டிங் இது வருது அப்டின்னு சொல்லலா இதே வந்துட்டு நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு பெல்ட போட்டுட்டு நல்லா ஃபிட்டா ஒக்காரும் போது வந்துட்டு அந்த மாரி வாமிட்டிங் இது வந்துட்டு கம்மி ஆயிடுது அப்டின்னு சொல்லலா அந்த மாரிதா வந்துட்டு இந்த தடவ நா டிராவல் பண்ணதுனால கொஞ்சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த புளிப்பு மிட்டாயி இந்த சாக்லேட் ஏதாவது ஒன்னு வாயில போட்டுக்கிட்டே இருக்கும் போது வந்துட்டு அந்த அளவுக்கு வாமிட்டிங் இது இல்ல கொஞ்சோ ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா
உம் ஆமாங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய வாகனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சீட் பெல்டு வச்சே வருது நா இப்ப வந்து சமீபத் ஒரு வாகனம் வந்து பாத்தா பின்னாடியே மூனு பேரு ஒக்றாங்க அப்டின்னா மூனு பேருக்குமே வந்துட்டு அந்த சீட் பெல்ட் வந்து இருக்கு தனித்தனியா இருக்கு அந்த மாதிரி வாகனங்கள் ற ஒங்கனால முடுஞ்சா நீங்க அந்த மாதிரி ப்ரஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல நா வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சோ சென்சேஷனா அதெல்லா இந்த மாதிரி பொருட்கள் தா போட்டுக்குறே அப்டின்னாலு இது பண்ணிக்கலா முடிஞ்ச வரைக்கு நீங்க முன்னாடி ஒங்க வண்டி ஓட்றாங்க இல்லைங்ளா அவுங்களுக்கு பக்கத்ல நீங்க ஒக்காந்துக்கிட்டீங்க அப்டிங்கம்போது ஒங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க மெயினா அந்த எடமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தோழி
கண்டிப்பா ஆமாந் தோழி இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நெறைய வா வாகனங்கள் வந்துட்டு இப்போ நெறைய முன்னாடி மாரி எல் எப்பயு போல ச சேல்ஸ் ஆயிட்டு தா ருக் கு அப்டின்னு சொன்னா இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு எலக்டரிக் வெஹிக்கில்னு சொல்றாங்க இ வி வெஹிக்கில்னு சொல்றாங்க அது இல்லாம பெட்ரோலு டீசல் வெஹிக்கில்ன்னு சொல்ட்டு நெறைய ஆ டிஃப்ரெண்டா வெரைட்டியா இப்போல்லா இருக்குல்ல தோழி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எத சூஸ் பண்ணா நீங்க நெனைக்கிறீங்க அந்த ஒரு பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கில் போலாமா அதே டூ வீலர்லயே கூட சொல்றாங்க இன்ப இந்த இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒ ரு பொலியூஷன இது பண்றதுக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கில் அப்டின்றாங்க பட் இருந்தாலு நியூஸ்ல நம்ம பாக்குபோது என்னன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கலு திடீர்னு வந்துட்டு ஒரு ந ம் சூடு தாங்காமா வந்துட்டு வெடி ச்சிருச்சு அந்த மாரி நியூஸு வருது நீங்க எந்த மாதிரி வண்டி வந்துட்டு நீங்க அ யோசிச்சு வச்சிருக்கீங்க தோ ழி எந்த மாரி டூ வீலரா இருந்தாலு செரி காரா இருந்தாலு செரி எது வாங்கலா அப்டின்னு
ஆ இப்போ நா எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்டிங்கிற மாரி எதுவும் அ வண்டிய பத் தி எனக்கு நாட்டமெல்லா இல்லைங்க தோழி ஆனா வந்து நமக்கு என்னதா இருந்தாலு முன்னைய காலத்தல இருந்தே இப்பட் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டிசல்னு நமக்கு போட்டு வழக்கமாயிச்சி இப்ப புதுசா வந்து இ வி வெஹிக்கல் வந்தாலு செரி சி என் ஜி வந்தாலும் செரி ஆனா உண்மைய சொல்ல போனோ அப்டின்னா பெட்ரோல் டீசல விட நமக்கு சி என் ஜி வந்து பாத்தீங்னா நான்கு சக்கர வாகனத்லப் பாக்கு போது நமக்கு அ நம்ம பெட்ரோலு அடிக்கிறோ ஒரு அஞ்சாயிர ரூவாய்க்க அடிக்கிறோ அப்டினா சி என் ஜி பொத்த வரைக்கு ஒரு அரரூவா எழுற்நூறு ரூவாய்க்கு நம்பப் போட்டா போது அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு அது மட்டு இல்லாம நம்ம வந்துட்டு இப்ப நெறைய எடத்துல சி என் ஜி பெட்ரோல் பங்க்ஸ் மே வந்துருச்சி இப்ப சில எடங்கள்ல இருக்கு க்கிறது இல்ல ஆனா நெறைய எடங்கள்ல இருக்கு உங்களுக்கு சி என் ஜி ங்கு போது அது ரொம்ப நேரம் உங்களுக்கு தாக்கும் புடிக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இது இருக்கு குறிப்பா வந்து இந்த சி என் ஜி பெட்ரோ சி என் ஜி ல வந்து நம்ப ஃப் ஃபில் பண்ணு போது கேஸ் ஃபில் பண்ணு போது நம்ம வந்து வண்டில வந்து உக்கார கூடாது அப்டிங்கிற மாரி ஒரு இதுவுமே இருக்கு இப்ப ஃபில் பண்ணு போது மற்ற பெட்ரோல் டீசல்ல வந்து நீங்க ஃபில் பண்ணு போது நான்கு சக்கர வாகனத்ல உள்ள உக்காந்திருக்கலாம் ஆனா சி என் ஜி ஃபில் பண்ணுபோது உள்ள இருக்குற பயணிகள வந்து வெளிய அ ய அந்த டிரைவரே வந்து அனுப்புச் அனுப்பிச்சுட்ருவாங்க நீங்க வந்து வெளிலயே இருங்க அப்டினு சொல்ட்டு நா ஃபில் பண்ணிட்டு வரே அப்டிங்கிற மாதிரி அதனால அதுல கொஞ்சோ அபாயகரமான இதுவும் இருக்கு சோ அந்த கேஸ பொறுத்த வரைக்கு அது லீக் க்காகம இருந்ததுனால் ஓகே அதே மாரி தா இந்த பெட்ரோல் டிசலு பெட்ரோல் டிசலு ப்ப ஆதி காலத்துல இருந்து பழக்கமானால நம்ம எது எடுத்தாலு மொதல பெட் ட்ரோல் டிசலு தா பாக்கோ அதுக்கப்பறோ மூணாது ஆப்ஷ தா வந்துட்டு நம்ம வந்து சி என்ஜி வச்சிருக்கோ நாலாவது ஆப்ஷன் தா இ வி வெஹிக்கல் வச்சிருக்கோ இப்ப இ வி வெஹிக்கல் வந்து நெறைய பக்கங்கள் எரிசாலு செரி இப்போது ப்ப ரொம்ப போக வருது அந்த மாரியே வந்து சொன்னாலும் செரி நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இ வி வெஹிக்கல் வந்து சூஸ் பண்ணி அ இரு சக்கர வாகனமு வாங்கி ஓட்டிட்டு தா இருக்காங்க இல்லைங்ளா அது வந்து பாத்தீங்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்பர்டபுள்னு சொல்லலா லைட் வெய்ட்ன்னு சொல்லலா நா ஸ்பீடா போகு அந்த மாரி நம்ம சொல்லிட்டே போனா நெறைய சொல்லிட்டே போலா டிஸ்அட்வான்டேஜ் என்ற சொல்லு போது நம்ம இது ஒரு விஷ்யோ தா சொல்றோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யார்யார்க்கு கம்பல்டபுளா இருக்கும் அது அவங்களோட சூழ்நலைய பொறுத்து வந்து கொண்ட அவுங்க வாங்கிலாம் அது மட்டு இல்லாமல உங்களுக்கு பெட்ரோல் இதுங்குபோது இ வில் வைக்கிலுங்கு போது இப்பமு அங்க தா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்து ஃபில் பண்றதுக்கு பேட்டரி ஃபில் பண்றதுக்கு நெறைய பெட்ரோல் பங்க் மாரி ஸ்டேஷன் அங்கங்கே இருக்கு தோழி நீங்க வந்து ஒரு பைபாஸ்ல போனாலும் சரி இல்ல இல் ஸ்டேஷன் போனாலும் சரி அங்கயும் வந்து இந்த மாரி பிச்சர்ஸ் எல்லா நமக்கு குடுக்குறாங்க தோழி
பட் இருந்தாலுமே இப்ப வந்துட்டு நம்ம ஒரு மூணு மூணு மண் நேரத்துக் போறதுக்காக ஒரு ஓரளவுக்கு நம்ம சார்ஜ் போட்ருக்கோம் அப்டின் கூட வச்சிக்கலா ஆனா வந்துட்டு வெச்சிட்டு இப்ப போற வழியில வந்துட்டு திடீர்னு வந்து ட்டு வண்டி நின்னுடுச்சி இப்ப சார்ஜ் பண்ண முடியாது அப்டின்ற ஒரு சூழ்நிலை வந்தா அது ஒரு நமக் கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா தானே இருக்கும் தோழி எனக்கு அதனால கொஞ்சம் யோசனையா இருக்கு அந்த மாதிரி போகலாமா இல்ல வந்துட்டு இப்டியே வந்து நம்ம ஒரு பெட்ரோல் டீசல்னாலே வந்துட்டு பரவாயில்லையா இருக்கும் எங்க பாத்தாலும் நம்ம எப்டி இருந்தாலும் ஒரு பெட்ரோல் டீசல்னாலும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிலோமீட்டர் வரும் கம்மி ஆனா கூட ஆனா வந்துட் டு இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ன்றது வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம எங்க எங்கையு வந்துட்டு சார்ஜும் போட முடியல அப்டின்ற ஒரு சூழல்ல இருக்கும் ஒரு நடு காட்ல இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி நம்ம சமாளிக்லாம் தோழி
அது வந்து கஷ்டந்தா தோழி ஏன்னா நீங்க காட்டு பகுதிகள்ல இல்ல கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியாவாலயே உள்ள போயிட் ட்டீங்க அப்டின்னாலுமே நீங்க சொன்ன மாரி பெட்ரோல் கொஞ்சோ இருக்கங்க போது அத வச்சி நம்ம சமாளிச்சிக்கலா அது மட்டும் இல்லாமா பெட்ரோல் டீசல் வந்து எல்லா எடத்துலயு நமக்கு கெடைக்கும் ஆ ஆனா இது
நீங்க சொல்ற மாதிரி இப்ப யார்கிட்டயாவது கேட்டு கூட நீங்க அங்க இருந்தே எனக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கன்னா கூட ஒரு பாட் டில் எதுலயோ ஒன்னு ஊத்தி குடுப்பாங்க நம்ம அத வந்து ஃபில் பண்ணி கூட இது பண்ணிக்கலா பட் இப்போ ஒரு எலக்ட்ரிக் வீக்கல்னா வண்டிய கொண்டு போய் தா நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கு போது என்ன பண்ணா தோழி
ஆ அந்த மாரி இருக்கும் போது கஷ்டம் தா தோழி அப்போ நீங்க அந்த மாரி ஆஃப்சனுக்கு போறத விட நீங்க பெட்ரோல் டீசல்ன்னு போய்கிட்டிங்கனாலே அதுவே ஒரு நல்ல அபிப்பிராயமா தா இருக்கும் தோழி ஏனா ஹெவி வைக்களுங்க போது நீங்க சொல்ற மாதிரி காடு பகுதியில போய் நின்னு ச்சுனா நீங்க எங்க போவீங்க இல்லைங்களா இதே நீங்க காட்டு பகுதில நின்னா கூட வண்டிய போட்டு நீங்க பாட்டுக்கு பெட்ரோல் பங்கோ ஏதோ ஒன்னுல போய் வாங்கிட்டு வந்துட்டு கூட நீங்க அடச்சுக்கலா அந்த இ வே வை க்களுங்கம் போது நீங்க சொல்ற மாரி சிரமம் தா ஏனா அந்த வண்டியில சுத்தமா சார்ஜ் இல்லங்கம் போது எப்படி அத எடுத்து து நம்ப ஓட்ட முடியும் இல்லைங்களா
கண்டிப்பா அதுனால தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு தோழி எப்படி வந்துட்டு நம்ம வந்து அந்த இ வி வை மக்கள் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலு அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலுமே நமக்கு கொஞ்சோ யோசனையா இருக்கு அது வந்துட்டு எப்டி நம்ம வந்து வாங்கலாமா என்ன பண்றது அப்டின்னு அது கொஞ்சோ நம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம யோ யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக் கு அதுவு நம்ம என்
கண்டிப்பா இப்ப வந்து இப்ப வந்து நீங்க உள்ளூர் க்குள்ளயே வந்து லோக்கல்ல சும்மா போயிட்டு வறீங்க அப்டிங்கம் போது நீங்க இந்த மாரி நீங்க பயன்படுத்திக்கலா இதே வெளியூர் போறீங்க கொஞ்சோ நல்லா மைலேஜ் குடுக்கணு அப்டிங்கிற மாரி அவசரத்துக்கு பயன்படுத்துறதா இருந்தா நமக்கு பெட்ரோல் டீசல் தான் தோழி இந்த மாதிரி இது வந்து சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளயே நீங்க ஓட்டிக்கலா அவ்வளவுதா
கண்டிப்பா தோழி ரொம்ப உபயோகமா இருந்துச்சு தோழி நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி தோழி
ஓகே தோழி நன்றி